ஆஹ் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேங்க நீங்க எப்படிங்க இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கீங்க மதியம் உணவு முடிஞ்சுதா
ஆஹ் முடிஞ்சதுங்க உங்களுக்கு முடிஞ்சதாங்க
முடிஞ்சிச்சுங்க
ஓகேங்க இப்போ நம்ம என்ன தலைப்பில் பேசலனா முன்னோர்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து நம்ம பேசலாங்க
ஓகே சூப்பருங்க முன்னோர்கள்னாலயே அவங்ககிட்டே இருந்து நறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு இருப்போம் அவர்கள் பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அவுங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க நானும் பேசுறேன்
ஓகேங்க முன்னோர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு வாழ்ற இந்த வாழ்க்கையில வந்து என்ன சொல்றது அவுங்கதான் வந்து நமக்கு ஒரு அடித்தளமா இருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாங்க நம்ம முன்னோர்கள்ல அவுங்க வந்து வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவுங்க கடைப்பிடிச்ச பண்பாடு அப்படின்னு சொன்னம்னா அதாவது நறையாவே இருக்குங்க நம்ம முன்னோர்கள்லாம் யார் யார்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்தில வாழ்ந்தாங்கள நம்ம தாத்தா பாட் டி அவுங்க எல்லாரையுமே வந்து நம்ம என்னென்னா முன்னோர்கள் தாங்க சொல்லுவோம் அவுங்களோட வந்து அனுபவங்களும் சரி அவுங்களோட அறிவின் மூலம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குடும்பத்தலையும் சரி சமூகத்தையும் சரி ரொம்ப என்ன வளர்ச்சியா வந்து நம்ம வந்து கொண்டு வரலாங்க
உண்மைங்க சூப்பரா சொன்னீங்க நம்ம முன்னோர்கள்னாலயே அவுங்க வந்து நம்மளுக்கு நறைய விஷயங்கள் நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முன்னோர்கள் கிட்டே இருந்து நம்ம நிறைய வந்து இப்ப கை வைத்தியம் அப்படின்ற விஷயங்களும் நம்ம முன்னோர்கள் தான் நம்மளுக்கு சொல்லி் கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்ப எல்லாத்துக்குமே ஓடி ஓடி ஹாஸ்பிட்டல் போறது அந்த மாரி இல்லாம நம்மளுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா என்னோட மூ மூதாதியர்கள் அப்படி என்று நான் சொன்னேனா வச்சுக்கங்களேன் அப்ப பார்க்கும் போது அவுங்க ஒரு ஒரு வியாதி அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த காலத்துல எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டுலாம் இருக்க மாட்டாங்க அவுங்களுக்குன்னு ஒரு கை வத்தியம் வச்சிருப்பாங்க அத வந்து அவுங்க பயன்படுத்தி அது மூலமா அவுங்களுக்கு தீர்வு வரும் அந்த மாரி நறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போய் இருக்காங்க ஆனா சில பேர் வந்து அத கடைபிடிக்கிறது அத கடைபிடிச்சட்டு இருந்தாலே நம்மளுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக் கும் எல்லாமே நமக்கு கரெக்ட்டா இருக்கும் சொல்லுவேன் அந்த காலத்துல பாத்தீங்கனா அவுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய சாதம் சாப்பிடுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நறைய வந்து அந்த ராகி போட்டு அந்த கூழ் செஞ்சு குடிக்கிறது இந்த மாரி நறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க நடுவு நடுவுல பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது இப்ப ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப பழைய சாதம் சாப்படுறது இந்த ராகி கஞ்சி வைக்கிறது சத்து மாவு சாப்பறது எல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சிட்டு வராங்க அது அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம மூத முன்னோர்கள் கிட்ட இருந்து வந்த விஷ முக்கியங்களா அது அது அப்படியே நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தா இன்னுமே நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன்
ஆமாங்க இப்ப முன்னோர்களோட வாழ்க்கை முறை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையோட இணைஞ்சதான் இருக்கும் அவுங்களோட வாழ்க்கைய எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது எளிமையான வாழ்க்கையா இருந்தாலும் அவுங்களோட சிந்தனைகள் எல்லாம் எப்படின்னா ஒரு உயர்ந்த கொள்கை மாதிரி தான் இருக்கும் அவுங்ககிட்ட வசதி இல்லாவிட்டாலும் சரி ரொம்ப மன நிறைவாக தான் வந்து அந்த காலத்துல தான் வந்து வாழ்ந்தாங்க அவுங்க என்னென்னன்னா அது காலையிலயே எந்திரிச்சிருவாங்க ரொம்ப கடினமா உழைப்பாங்க இயற் கையான ஒரு உணவுகளை தான் சாப்பிட்டு வந்தாங்க அதனால அவுங்களோட உடல்நலம் செரி குடும்ப உறவுகளும் செரி ரொம்ப நல்லா இருக்கும் குடும்ப உறவுகளை எப்படி மதிச்சு நடக்கணும் அப்படின்றதெலாம் நம்ம முன்னோர்களிட்ட இருந்து நறையாவவே கத்துக்கலாங்க
உண்மை நீங்க சொன்னொனே எனக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து இருக்கிறவுங்க வந்து லைட் இல்லாம இருந்திருக்காங்க ஃபேன் இல்லாம இருந்திருக்காங்க அப்படில்லாம் இருந்திருக்காங்க அதல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அப்ப கூர வீடு அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு அதை சுத்திரும் வந்து அஹ் ஓபன் வச்சிருப்பாங்க அதுல இருந்து இயற்கையான காத்து வரும் அந்த மாதிரி நறைய விஷயங்கள் வந்து அப்பொழுது நம்ம மூதாதியர்கள் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதெல்லாம் நம்ம நினைச்சு பாக்கும் போது நம்ம அந்த வாழ்க்கையில இருந்தா நம்ம எப் அப்படி இருந்திருப்போம் அப்படின்னுல்லாம் எனக்கு தோணி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பசங்க ஏசி இல்லாம இருக்க மாட்டறாங்க டிவி இல்லாம இருக்க மாட்டறாங்கல்ல அப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருந்தாங்க அதனாலதான் அவங்களுக்கு நோய் நொடி இல்லாம அவுங்க வந்து நறைய பேர் வந்து ஆரோக்கியமா இருந்திருக்காங்க நான் எல்லாம் பாத்தன்னா எனக்கு தெரிஞ்சே பாத்தீங்கன்னா எங்களோட இங்க இருக்கிற மூதாதியர்கள் பாத்தீங்கன்னா நூறு வயசுலாம் வாழ்ந்தவங்க எல்லாம் நான் கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்ப வர வர பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வயசுலயே பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது தாண்டுனாளே போதும் சுகர் வந்துருது தைராய்டு வந்துடுது இப்படி பல வியாதிகள் வருது ஆனா நம்ம முன்னோர்கள்னு பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு இந்த சக்கர வியாதி அப்படின்னதே பாத்தீங்கன்னா இப்பதான் வந்த மாரி இருக்கு அப்பல்லாம் அவுங்களுக்கு எல்லாம் சக்கர வியாதி யாராவது சொல்லி இருப்பாங்களா இல்ல தைராய்டுனு ஒரு வியாதி அவுங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்ப அவுங்க எவ்ளோ ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க பாருங்க அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு
ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த முன்னோர்களோட பண்பாடு அதாவது அவுங்க வந்து எப்படி ரொம்ப உலக புகழ் பெற் று தான் அவுங்களோட தமிழ் பண்பாடெல்லாம் இருந்துச்சு இருந்துச்சுங்க பார்த்தீங்கன்னா அவுங்க வந்து எப்படின்னா பெரியவங்கள எப்படி மதிக்கணும் அப்படின்னு அப்போதுல இருந்தே அவுங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சொல்லி அவ்வளோதே வந்து அவுங்க மூலமா தான் நம்ம கத்துட்டு வந்தோம் ஒரு ஒற்றுமை குணம் ஒரு அன்புணா என்ன எல்லாமே வந்து நம்ம முன்னோர்கள் மூலமா தான் கத்துட்டு வந்தோம் அதான் சொல்லுவாங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்லாம் கூட இந்த எண்ணத்துக்கு எடுத்துக்காட்டாதான் கூட வந்து இந்த முன்னோர்கள் இருந்தாங்கக முன்னோர்களோட அறிவு பாத்தீங்கன்னா வந்து இன்றைய காலத்தில் இருக்கிற இந்த அ றிவியல் கண்டுபிடிப்புலாம் இருக்குல அதுக்கு பதிலா வந்து முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல அறிவுகளோடு இருந்தாங்க இப்ப இந்த மருத்துவம் விவசாயம் கட்டிடம் இந்த மாதிரி உள்ள கலைகள்ல எல்லா இதுலயுமே வந்து நம முன்னோர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தாங்கங்க இப்போ இருக்கத காாட்டியியும் அவுங்க வந்து ரொம்ப சிறப்பா இருந்தாங்கங்க
உண்மை நீங்க சொல்றது கரெக்ட்டு இப்ப நீங்க சொன்னீங்கல நம்மள விட அவுங்களுக்கு அறிவு அதிகம்னு சொல்லிட்டு அது உண்மைதான் இப்ப நான் ஒரு இப்ப பத்தும் பத்தும் எத்தனைடா அப்படின்னு சொல்லி இப்ப அவுங்க வந்து பெருக்க சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் பத்து பத்து ஈஸி ஒரு ஒரு பெரிய நம்பர் ஒரு நாப்பத்த ரெண்டு நா ப்பத்து ரெண்டையும் பெருக்கினா என்னடா அப்படினு சொல்லி ஒரு பை இப்போ படிக்கிற பசங்கள ஒருத்தவுங்கள யாரையாவது கேட்டீங்கனா அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குனு கால்குலேட்டர் எடுத்து அதுலயே டைப் பண்ணி அதுல போடுவாங்க இப்ப இதுவே நம்ப அந்த நம்ப தாத்தா பாட்டீங்க அப்படி எல்லாம் நறைய பேர் இருக்காங்கல அவுங்கள்ட நீங்க போய் கேளுங்களேன் மனக்கணக்கலயே போட்டு கரெக்ட்டா சொல்லிடுவாங்க இப்ப ஒருத்தவங்கள்ட ஒரு பொருள் நம்ம விக்கிறோம் அப்படின்னா இப்ப ஒரு பத்து பொருள் வித்தோம்னா அந்த பத்து பொருளுக்கு வந்து நம்ம வந்து அதோடைய பில்ல பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட்டர்ல போட்டுதான் இவ்வளவு அமௌண்ட் டோட்டலா இருக்கு அப்படின்னு நம்ப சொல்வோம் ஆனா இதுவே பாத்தீங்கன்னா ஒரு வயசான அந்த தாத்தா பாட்டிங்க எல்லாம் பாருங்களேன் அவுங்க வாய்க் கணக்கலே போடுவாங்க அப்ப அவுங்க பாருங்க நம்பள விட அவுங்களுக்கு அறிவு அதிகம் இதுக்கே பாத்தீங்கன்னா அவுங்க படிச்சிருக்க மாட்டாங்க நம்ப எல்லாம் பள்ளிக்கு போய் படிச்சிருந்தாலும் அவுங்க படி க்காதவுங்க கூட அந்த மனக்கணக்குங்கிறது வந்து அவுங்க அனுபவத்து மூலமாவே அவுங்க வந்து ஒரு அறிஞ்ச விஷயம்னு நான் சொல்வேன் இப்ப மொபைல் இந்த மாரி விஷயங்கள் பார்கக்காம அவுங்களுடைய வேலை உண்டு உழைப்பு உண்டு அப்படினே வாழ்ந்து அவுங்க ரொம்பவும் சிறப்பாவே வாழ்ந்திருக்காங்க அந்த வாழ்க்கை நம்ம வாழாம நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி எண்ணம்ல்லாம் எனக்கு தோணுது
ஆமாங்க முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களே மழை பெஞ்சுச்சுன்னா இப்ப எல்லாம் நம்ம யாருமே இந்த மழை தண்ணி எல்லாம் பிடிச்சு வச்சு யூஸ் பண்றது அந்த மாரிலாம் எதுவுமே இப்ப கிடையாது ரொம்பவே இல்லாம போயிருச்சு ஆஹ் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா மழத்தண்ணியை வந்து பிடிச்ச வச்சு அதை தான் வந்து சமைக்கிறதுலேருந்து குடிக்கிறதுலேருந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அதனால அவுங்களுக்கு ஒரு சளியோ காய்ச்சலோ தொண்டை வலியோ எந்த ஒரு நோயுமே இல்லாமல் இருந்துச்சுங்க மழத்தண்ணியை வந்து அவுங்க ரொம்ப சே சேமிச்சு இயற் முக்கியான முறையில் வந்து பயிர்களை கூட வளர்த்து வந்தாங்க விவசாயத்தை வந்து ரொம்ப உயிராக நெனச்சி அவங்க வந்து அந்த இது வேலைகள்ல்லாம் நல்ல சிறப்பாக செஞ்சுட்டு வந்தாங்க அந்த காலத்தில் இருந்த மாரி வந்து இ இப்போலாம் நம்ம முன்னோர்கள் மாரிலாம் யாருமே இப்போ இந்த காலத்தில் கிடையாதுன்னு நான் சொல்லுவேங்க
உண்மை நீங்க சொல்றது கரெக்ட் தான் அந்த மழை தண்ணிங்குறது வந்து நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா பாத்தீங்கன்னா இப்பயுமே சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்கங்க கிராமத்து சைடுல பாத்தீங்கன்னா அந்த வயசான தாத்தா பாட்டிங்க அந்த மழை தண்ணிங்கல போய் கொண்டு போய் மேல மாடியில கொண்டு போய் வச்சிருவாங்க வச்சுட்டு அந்த தண்ணி ஃபுல்லா வந்தோனே அதை எடுத்து குடிப்பாங்க அதை சொல்லுவாங்க அட போங்கம்மா நீங்க வச்சிருக்கிற தண்ணி எல்லா தண்ணிய விட எந்த தண்ணி தான் சுத்தமான தண்ணி அப்படின்னா ஏன் பாட்டி நீங்க இதை குடிச்சா சளி வராதா அப்படின்னு நம்ம கேட்டா கூட அப்படியலாம் இல்ல இதுதான் சுத்தமான தண்ணி இது எதுவுமே நம்மளுக்கு ஆக ஆகது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம மூதாதியர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால ஒவ்வொரு மனுஷனும் என்னன்னா தன்னுடைய முன்னோர்கள் யாரு அப்படின்றத தெரிஞ்சு வைக்கணும்என்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கணும் நம்மளோடைய இப்ப பாத்தீங்கன்னா யாரு கேட்டாலும் பாத்தீங்கன்னா ஒரு பையனை கூப்பிட்டே உன் தாத்தா பேர் என்னடா உங்க அப்பா பேர் என்ன உங்க தாத்தா பேர் என்ன அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு அவங்க தாத்தா பேர் என்ன அதுக்கு அவங்க தாத்தா பேர் என்ன தெரியாது அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது எல்லாரும் வந்து ஓகே நம்ம அப்பா நல்லா சம்பாதிக்கிறாரு நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு தன்னுடைய தாத்தா பாட்டிகள்ல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அப்பாவ வளர்த்திருப்பாங்க அவங்க அப்பா அவங்கள இப்படி வளர்த்துருப்பாங்க இப்படி எல்லா விஷயங்களும் வந்து நம்ம முன்னோர்களோட வரலாறை வந்து இப்ப வர பசங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்ப தெரிஞ்சாதான் ப்பலாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க என்ற விஷயங்கள் பசங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்
ஆமாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் நிறைய பேர் கிராமங்கள்லல்லாம் அந்த தண்ணிய வந்து ஒரு ட்ரம் வச்சு அதை புடிச்சு வடிகட்டி அத வச்சு சுத்தமான முறையில வந்து பயன்படுத்திட்டு வராங்கங்க அது மாதிரி வந்து இப்போ நம்ம திடீர்னு ஒரு காய்ச்சலோ தலைவலியோ வந்தால் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போறோம் ஆனால் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரசம் மிளகு இந்த மாதிரி மிளகு ரசம் அதாவது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கு இருக்குங்க அதன் மூலமாகாவவே அவங்க வந்து நிறையா நோய்கள எல்லாம் குணப்படுத்திட்டாங்க எல்லா இதுலேயுமே நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்றேங்கண்ணா
உண்மை உண்மைங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மூதாதையர் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டோம் அது வந்து அந்த இது வந்து அழியாம இன்னும் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கும் அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த சித்த மருத்துவத்தையும் நம்ம விடாம கடைப்பிடிச்சிட்டு வரணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து நம்ம மூதாதையர்கள் பத்தி நிறையவே நம்ம பேசிட்டோம் அடுத்த தலைப்பு கிடைச்சா நம்ம பேசலாம் நன்றி
நன்றிறிங்க